அமே இந்தாலு சும்மாதா இருக் கே நீங்க என்ன பண்றீங்க
நானு தா சும்மாதா இருக்கே நானு
சாப்ட்டீங்களா
டே
என்னச் சாப்டிங்க
சோறு
ஆ
ஆட்டுக்காளு
ஆட் டுக்காலா
சு இந்த காலுக்கான்டி வைக்க சொன்னாரு
ஆ தம்பி எங்க ஸ்கூல் போயிட்டானா ஆ
ட்ட
வந்துட்டாஙங
உம் வன்டே அர மண் நேரந்தான ஊருக்கு அது ஆஃபடே தானே
போறானா
ஆஹ் ஆஹ் ஆப்பிள் பேர்ச்சம்பளம்
அதெல்லா சாப்டுவானா போயி
கொண்டுவல்லயே
முன்னாடிலா சாப்ட மாட்டானே பே
பிள்ளைகளோட சேந்து சாப்ட்ருங்க
அஹ்
ஹம்
சேரி சேரி ஸ்கூல் போய்ர்ச்சா
சேரி
பாப்பா ஸ்கூல் போய்
ஆஹ் போயிருச்சு ஹ்ம்
என்ன பண்றீங்க
எனக்கு பாப்பா என்ன பண்ணுது
தூங்குறா
ம் ஹஸ்பெண்ட்டு வேலைக்கு போயிட்டாரா
ஆ வேலைக் போயிட்டாங்க
மத்தவமேலா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லாரு நல்லா இருக்காகண்ணி
ம்
அண்ணி என்ன பண்றாங்க
அண்ணி இந்தா இருக்கு
ம்
யார்னா அங்க சரியான மழன் சொல்லிட்ருந்தாங்க அங்கிட்டு
ஆமா நேத்து ரொம்ப மழ நைட்ல கரண் டேல்ல
ம்
ப்ப காலைல இல்ல மழ இல்ல
சண்டெல்ல ரொம்ப பாப்பாவு தூங்கிருக்காது செரமமா போயிருக்கு
கட்டாய்ட்டே இருக்கு அதிகமா
ம்
ஆ
அதே இப்ப பெரிய விஷயமா இதே போட்டு பாடுபடுத்திட்டு இருக்காங்க
ஆமா கரண்ட் கட்டானதுக்கு விஜ விஜய் தா காரணமா
ம் பாவம் எது பண்ணாலு இப்ப இன்னுமே ஒரு தப்பு நடக்கறக்கு வேல இல்ல எறக்டாப்ல ஆள
எ ஏதாது சும்மா எதாது ஒரு எதாது ஒரு கொல கேசு நடந்தா கூட விஜய தா சொல்றாங்க விஜய் வந்து இப்ப எல்ல த்தையு இது பண்ணிருவாரு செரி பண்ணிருவாருன்றாங்க அப்ப ஏ இப்டி நடந்துச்சுன் கேக்கறாங்க
ம்
ஆமா
எவ்ளவோ எப்டி சொல்றது எவ்ளோவோ பிரச்சன நடக்குது அவரு எங்யோ இருக்காரு வந்துதான இது பண்ண முடியி
ஆமா அவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல
ஸ்டேஷனே பக்கத் ஸ்டேஷனே பக்கத்துலே இருந்தாலு ஸ்டேஷன விட்டு ஒரு ஒரு ஒன்ற கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்ரு தள்ளி பிரச்சன நடக் அப்ப போலீஸ் போயி அங் உள்ள நின்னுகிட்டேவா இருக்கவா இருக்க முடியு அ
அவங்கதா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கணு
ம் இல்ல சொல்றே ஒரு ப்ரெச்சன நடக்கம்மோது அது வந்து அவுங்களா திருத்தீட்டா உண்டு அதுபோக அதுக்குரிய தண்டன கடுமயா இருன்ச்சுனா மாறும் ப்ரெச்சன
ஆமா
சிங்க பெண்ணா விட்டு ஆட்டி நச்சு குடுங்க அவுகள அப்பி இருக்கு அம்புட்டு அட்டி உறிக்க போறாய்ங்க
ஆமா கால்ல சாப்ட்டீங்கள
கால்ல சாப்டே
உம் கால்ல என்ன செஞ்சாங்க
கால்ல தோச
அ
ஒரு குர்மா ஒண்ணு வச் ச்சு
ம்
ம் அ போய் உங்க வீட்டுக்காரு வேலலா எப்டி போகுது
ம் நல்லாப் போகுதுண்ணே ஆஹ் அங்க மழையா
இங்கே மழ இல்ல
அ
த்துல இந்தே வேலபாக்கணுமா
அ ஆமா
ஆஹ் எதா ஃபைனான்ஸ் இ எம் ஐ இது மாரி போனா கொஞ்சொ காசு கூட கெடைக்கும்ல
அப்டி போகணு ஆனா இதுதா உங்களுக்கு செட் ஆயிட்ச்சு
ஆஹ் இல்ல ஃபைனான்ஸ் வசூல் பண்றது போறது பண்ணம்னா இங்க உங்களுக்கு என்ன வேல
இது சூப்பர்வைசர் வேல
இல்ல என்ன கம்பெனி
இது இந்த பாம்பேன்னு இதுன்னு ஒரு டெக்னாலஜினு ஒரு கம்பெனி ம் ஆனா சூப்பர்வைசர் தா ஃபெசிலிட்டி சூப்பர்வைசர் ம் அதுதா வேற கம்பெனிதா பாத்துக்கிட்ருக்குறாங்க
ம்
அது நமக்கு இங்க இருந்து போறதுக்கு வண்டில போறதுக்கு கிட்ட கொஞ்சொ கிட்
ஆஹ் அது இருக்கணு காது
ஆஹ் அது இங்கிருந்து போறதுக்கே அது ரொம்ப தூரோன்னே
ம்
ம் வண்டில போறதுக்கே அதுக்கே பெட்ரோலுக்கு செலவாயிருது ம்
அஞ்சு எவ்வளோ நீ நீ அம்பதாயரவா சம்பாரிச்சாலுமே அதுக்கு ஏத்தாப்புல செலவு
ஆமா இப்ப இங்க ஸ்கூல் பீஸே இந்த எல் கே ஜி க்கு தா போறவங்கள்க் கு நாப்
ம் என்னாச்சு
ஹலோ
ஆ அலோ
ஆ ஆ இருதா நாற்பதாயிரம் அ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ஸ்
ம் பாத்துக்க அது இங்க ஏதாச்சு இங்க இங்க வந்து இருக்க மாரி இருந்தாலு ஏதாச்சும் இங்க பக்கத்துல நீ ஆனா சம்பளம்னா ர்க் இங்கேயு வேல இருக்கு படிச்சதுக்கு இருக்கு வேல ஓகேதா இங்க ஆனா உங்கள விட்டுட்டு இங்க வர முடியாது
ஆமா
வேனு இங்கன்னா இப்ப இப்ப படிப்பு செலவுல இருந்து எல்ல ஆர்டியே விழுந்தா கூட சந்தோஷம்தா இங்க
ம் ஆமா இப்போ அந்த ஸ்கூல்லல்லா எவ்வளோண்ணே
இருவத்தி ஏழு ஆர்டீ இல்லாம இரு இருவத்தி ஏழு
ஆ அதுவு இப்டிதா
அது ஓய நீங்கயிருக்க யடத்துல பக்கத்துல ஸ்கூலாருக்கணு அவ்ளவு பிரச்சனைருக்கு பா
ஆமா யெல்லாத்த விட ஸ்கூல் ஃபீஸ் தா அதிகொ
அதிகொ ஒரு
இப்போ ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லயே பிரைவேட் யிது கவர்மென்ட் ஸ்கூல் யே யிது இங்கிலீஷ் மீடியமு வந்துருக்குது ம் அது மாரிதா இங்க கேட்ப்பாங்க அங்க வந்து சா அது தெரியாது எனக்கு ஆ
ஆ ஸ்கூல்ல ருக்கு ஆனா டென்த் வரயதா பிளஸ் ஒன் பிளஸ் டூ வெளில வந்து ம்
அப்பனா ஸ்டாட்டிங்லருந்து யிங்கிலீஷு பண்ணிருவாங்களா ம்
ம் பரவால்லனே நறயா வந்துருச்சு
ஆமா
எல்லாமே குடுக்குறாங்கல்ல
ஆஹ் ஆமா
மனசுல பதிஞ்சிருச்சு எல்லாருக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம்னு இ கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வெச்சா புள்ளே அ நல்லா படிப்பாங்க அது படிப் ப்ப அதாவது படிப்பு தானே இப்ப ரொம்ப அழியாத சொத்துனா அதானே எல்லா மனுஷனுக்கு படிப்புதானே முக்கியோ
ஆமா இன்னோனு கவுர்மண்ஸ் ஸ்கூல்ல ஒரோரு ஸ்கூல் ஒரோரு எடத்துல நல்லாருக்கு ஒரோரு டத்துல அவுங்க சும்மா வந்துட்டு போயர்றாங்க
அதுதா உண்ம
ஆமா அதுனாலயு யோசிக்கிறதாருக்கு ஹ்ம்
அதுனாலதே எல்லாமே அதானே யோசிச்சுதானே பண்றாங்க
ஆமானே
ம் அ நல்லா படிப்பு மட்டு குடுத்துரு
ஆமா படிச்சாலே ங்க டெவலப் பையிருவாங்க
வீட்லிருந்து ஒரு டியூசன் எடுத்தாலுமே போதும்ல
ஆம்
வர்ற போற ஆளு எப் ப்புட்ருக்கே என்ன பண்னன்னு தெரியாது நல்லவனா அமஞ்சா ஓகே எல்லா உள்ள மனுஷனுக்கு உள்ள ப்ரெச்சன அதா
ஆமா
மனுஷன் எப்டி வர்றே பொம்பள புள்ளைய வ வர்றவெ நல்லபடியா பாத்துட்டா ஓக்கேதே அத் து அப்டி பாக்க முடியாதால நம்ம அந்த பிள்ளய நல்லபடியாக படிப்பு கொடுத்தும்னா அதுப்போ வளர்ந்துக்குங்க
ஆமா அதுக்கு தேவையானத அது செஞ்சுக்கு எந்த ஒரு வேலைக்குமே இப்ப படிப்பு இல்லாம எங்கங்கயோ போயிருக்கறாங்க பாருங்க துணி கடைல போய் வேல பாக்குறாங்க அந்த சப்போஸ் ஒழுங்கான படிப்பு இல்லாதனால நாங்கள் அங்கெல்லா போய் வேல பாக்றாங் அது படிப்பு ஆமா வீட்டு விலகி கொஞ்சோ படிப்பு இருந்தா அதுக்குகுந்த மாதிரி ஏதோ கம்ப்யூட்டர் ஒர்க்கோ ஏதோ
அ இப்ப மாங்கேக்கு ஒரே மாரி எல்லாம் இருக்காது வீட்டுக்காரே நல்ல மனுஷன்னா அமைஞ்சுமே சப்போஸ் ஒரு பொருளாதரீதியா காசு பணம் பத்தல ஏதாவது வேலைக்கு போனும்னால படிக்கிருந்துச்சுன்னா அது பாட்டு அது ஒரு ஏதாச்சும் வேல பாக்குங்கல்ல என்ன ஒரு கம்மேனி நடத்தனாலும் அந்த கம்மேனி நடத்த த்தரளவுக்கு தெரியணு
ஆமா ஆமா அது பிரைவேட் கொஞ்சோ நல்லா சொல்லி தருவாங்க
ம்
ம்
ஹலோ அண்ணே
ம் கேக்குது கேக்குது ம் நல்ல ஸ்கூல்லா பாருங்க
ம் ஆமா நா இங்கயே பாத்துருக்கோ ரெண்டரை வயசுலா சே ரெண்டரை வயசுலே சேத்துருங்கன்றாங்க
ம்
ம்
ன்ற வயசுல
ஆமா அது எனக் பாவமாது ரெண்டு வயசு
இல்ல மூணு வயசு தா கரட்டு மூணு வயசு மூணு வய ஜில சேத்ததுக்கு ஏன் சேத்திங்க
ஆ இங்க இருந்தே ரெண்ட்ர வயசு ஆயிட்ச்சு சேத்துருங்க சேத்தருங்கன்றாங்க ஆனா எனக்கு பாவமா இருக்து ரெண்ட்ர வயசுலயேஸ்கூல்க்கு போய் என்ன பண்ண போது
அது ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா
ஆமா மூணு வயசு கூட நமக்கே கஷ் ஷ்டமா இருக்கூ போய் விட்றதுக்கு
ஆமா நானா கொண்டோய் வுடவே இல்லையே நா கர்ண்டு கா கட்டத்த புடிச்சி அ கவ் கட்டீட்டு அளுதாசொல்ட்டு நா விடவேல்ல போவும்ல்ல
ம் நம்மல்லா ஆறு வயசுல ஏளு வயசு ல போனோ
ஆமா அஞ்சு வயசுல ஆமா அஞ்சு அஞ்சு வயச் எல்கேஜியே படிக்க விடுவாக
ஆ நம்ம போனதெல்லா ஒண்ணாவத் தான போனோ அதெல்லா ஆறு ஏளு வயசு சேந்ததே அத்னால தெர்ல ஆறு வர்ஷோ வீட்லயே இருந்தா
ஆ இது இப்ப வெள்ளண சேக்குறது நல்லதா வீட்ல ருந்து செல்லு பாக்குறது எல்லா பெரச்சனயு இருக்குல்ல
ஆமா
க்றம்ல
ஆமா
ப்பாய் சாப்ட்ட இந்த நீ சொன்ன மாரி இதுவே சாப்ட மாட்டாய்ங்க பேரிச்சம்பளமே அங்க போய் பாத்தா பேரிச்சம்பளம் ம் வந்து இது நெல்லிக்கா கா ட்ரை ப்ரூட்ஸ் நெல்லிக்கா வேர வாங்கி வெச்சுருந்தே ஆ
அது சாப் சாப்புறானா பரவாலப் அப்படி நல்லதா சாப்பட்டாலு நமக்கு சேரிண்ணே நா அப்றோ பண்றே நா அப்றோ பண்றே